வணக்கம் தோழி எப்டி இருக்
ஆ நா நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி என்ன பண்றீங்க
இப்ப சும்மாதாங் தோழி இருக்கே
சரிங்க
நீங்க கழிச்சா இதெல்லா போவீங்கல்ல இப்ப எதாது வாங்குறதுக்கு அந்த மாரி வெளிய எல்லா போகும்போது அந்த மா மால்லா சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இடத்துக்கு எல்லா நீங்க போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கே தோழி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாரிதான சொல்றீங்க ஆமா தோழி நா போயிருக்கே மந்த்லி ஒன்ஸ் நா போயிருவே ஆ வேணுங்குற பொருளு செரிங்க தோழி அதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் போயிருவே நா வந்து எப்டின்னா பட்ஜெட்க்குள்ளதா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருட்கள் வாங்கறது து எல்லாமே அ அதிகமா வந்து நா வந்து வாங்க மாட்டே இப்ப எனக்கு பட்ஜட் இவ்ளோதா அப்டினு அமௌண்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தௌசன் ஃபை ஹண்ட்ரட் டூ தௌசண் அப்டினா ஆ பட்ஜட் போட்டேனா அதுக்கு ஏத்த மாரிதா வாங்குவே அதுல திங்ஸ் வந்து என்னன்ன வாங்கணு முன்னாடியே நா வந்து எழு இல்லைங்க வீட் வீட்லேயே எடுத்துட்டு போய்ருவே கணக்கு எதது இல்ல எதது வாங்கனு எதது எவ்ளோ நாளைக்கு வரு அப்டிங்கது எனக்கு தெரியு நாங்க வீட்ல ரெண்டு எல்லா தனியாதா இருக்குறாங்க சோ அப்ப எங்க ரெண்டு பேத்துக்கு என்னென்ன வாங்கணுங்கறது எனக்கு கரெக்டா தெரியு தம்பி இருக்குனால அவனுக்கு என்ன சா புடுவோங்குறது அது எல்லாமே நான் வந்து ஒரு ஷீட் மாரி இல்லனா வாட்ஸ் அப்ல மெசேஜ் மாரி டைப் பண்ணிட்டு அங்க போய் ஒவ்வொரு பொருள் பாத்து எடுத்துக்குவே அதுல எனக்கு எது புடிக்குது ஆ நாம்ம ஆனா இதுல ஒரு பளஸ் இருக்குது இல்ல ஒரு மைனஸ் இருக்கு தோழி இங்க கணக்கு போட்டுட்டு போறது ஒன்னா இருக்கு அங்க வாங்குறது ஒன்னா இருக்கு மள்ளிக கடனா கூட இதுதா அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஷீட் குடுத்துருவோ அவங்க அதெல்லா ரெடி பண்ணி குடுத்துருவாங்க பட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய்ட்டு அப்டின்னு நா நாம பாக்குற பொருளு அங்க எல்லாமே இந்த மாரி இந்த இந்த பொருள் வாங்குனா நல்லா இருக்கு அந்த பொருள் வாங்க நெனைச்சிட்டு நா போட்டுருக்க பில்லுக்கு அங்க எடுக்குற பில்லுக்கும் சம்பந்தமே இருக்காது இந்த மாறி தா இருக்கு இந்த மாறி நீங்க எதா வாங்கிருக்கீங்களா
ஆ வாங்கிருக்கங்க தோழி ஆ நான் போவன்னா போவோ போய் சுத்தி பாக்கும் போதே இந்த பொருள் நல்லா இருக்கே இது வேணா வாங்கி பாக்கலாமா அந்த பொருள் நல்லா இருக்கு அது வாங்கி பாக்கலாமா அப்டின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பொருள் எடுக்கிறதா அ இது பண்ணுவோ அப்படித்தா அந்த வெலையை ல்லியூ கூடுதல் ஆகு ஆனா லிஸ்ட்ல வந்து இப்ப இது இல்லவே இருக்காது ஆனா நம்ம அது வாங்கி வச்சிருப்போ அந்த மாதிரி பொருள்ல்லாம் நெறையாவே இருக் க்கு இப்பநாஊருகால்லாம் பாத்தீங்கன்னா வாங்க் அ அது ஆசையா இருக்கு பா பத்து ரூபா தான் பாக்கெட்டு வெளியே எங்க வாங்குனா அதிகமா இருக்கே இது பாக்க நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஊறுகா பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோ வாங்கிட்டு ஆனா கடைசி வரைக்கு அந்த இது சாப்பிடவே கெடையாது பிரிட்ஜில அது அப்டியே வச்சிருந்து கடைசி தூக்கி போட்டதா மிச்சோ
நா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ் சோர் போனனா எல்லாமே எடுத்துட்டு போயிருவேன் நம்ம ஏதாவது ஒன்னு நெனைச்சிட்டு நம்போ போவோ அங்க போனா பாத்தீங்கன்னா ஏதாவ்து ஒண்ணு கேக் செய்யறதுக்கு ரெசிபிஸ்க்கு ஏதாவ்து இருக்கும் ஆ இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து இப்ப வேற ஏதாவ்து டிஃப்ரெண் டா ஏதாவ்து இருந்தது அப்டின்னா கூட இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல இல்ல இதெல்லா வாங்கிட்டு போன நாம ஒரு நாள் ட்ரை பண்ணி பாப்போம் யூடுயூப்ல போட்டு அப்டினு அதாது யூடுப்யூல போட்டாச்சி கத் துகலாம் அப்டின்னு ஒரு மைன்செட் வந்துருமா அப்ப நம்ம எதையுமே மிஸ் பண்ண தோனாது எல்லாமே எடுத்துவர மாரி தோணும் செரி இதெல்லாம் இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணி பாக்கலாம் அப்டின்னுதா யோசிச்சுன்னா ஒவ்வொன்னும் வாங்குவேன் ம் மளிக சாமான்லா ஒரு பொருள் வுட மாட்டேன் எல்லா ரேக்லேருந்து போ இங்கிருந்து போற ஒன்ன இருக்கும் அங்க பட்ஜெட் போட்னு அங்க என்ன எக்ஸ் ட்ரா தா தூக்கிட்டு வருவேன் அதே மாரி க என்ன பொருள் எது கண்ணுக்கு அந்த மளிக சாமாமட்டும் தா வந்து நா எக்ஸ்ட்ரா வாங்குவேன் மத்த படி வந் து சர்ஃபெக்சல் சோப்பு இதெல்லாமே வந்து நார்மலா வந்து என்ன நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோமோ அது அது மட்டும தா வாங்க எக்ஸ்ட்ரால எது வாங்க மாட்டேன் நா மளிக ஜாமா மட்டும்தா பொருள் வாங்கிட்டு போறது என் பாப்பேன் தம்பிக்கு ஏதாவ்து கருப்புக்கவுனி அரிசி கஞ்சி இங்க இருக்கு பவுட்ரூ ஆ அரிசி இங்க இருக்கும் செரி கருப்புக்கவுனியும் நம்ம க வேற எதா டிஃப் ப்ரெண்ட் அரிசியா இருக்கான்னு பாக்கலாம் அப்டின்ட்டு வேற ஏதாது அரிசி இருந்தா இப்ப காட்டு யான அரிசின்னு சொல்லுவாங்க மூங்கில் அரிசின்பா அரிசியெல்லாம் ஒரு நாளைக்கு தம்பி கஞ்சி வச்சு கொடுத்தா கொஞ்சம் சத்துதானே சோ அந்த மாரி ட்ரை பண்ணி பாக்கலாம்ட்டு இவுங்க எடு போற பொருள விட அங்கே சேத்தி நாலு பொருளு சேத்து கூட்டிட்டு வருவேன் தம்பிக்கு ஏதா டிஃப்ரெண்டா ஏதா பண்ணி கொடுக்க அதா சாப்பிடுவோ நா ட்ரை பண்ணி பாக்லாம் பாஸ்தா வந்து நா அதிகமா செய்ய மாட்டேன் ஏன்னா அவரும் சாப்ட மாட்டாப்பல
ம்
நானும் இந்த மாரி சாப்பிட்டது கெடையாது நாங்க வந்து நூடுல்ஸ் மட்டும்தான் வாங்குவோ வேற எதுமே மேகி கூட வாங்க மாட்டோம் செரி தம்பிக்கு இந்த மாரி பாஸ்த்தா ட்ரை பண்ணி குடுக்கலாம் நம்ம வீட்டுல அப்படின்னு நினச்சு நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் ஆனா அத வந்து நம்ம செஞ்ச கூட நம வீட்டுல யாருமே திங்க மாட்டங்க அடுத்த டைம் போனா அந்த பொருள் எடுக்க மாட்டேன் எந்தந்த பொருள இப்ப எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரணோ அதெல்லாம் சாப்பல்னா அத அப்டியே ஸ்கிப் பண்ணிருவே நெக்ஸ்டைம் புதுசா தான் வாங்குவே
தெரியும் பாக்கும் போது இது அன்னைக்கே வாங்கி சாப்டவே இல்வ வாங்க வேணா
ஆமா ஆமா ஆனா அப்ப மொத டைம் வாங்கறதுக்கு அடுத்த டைம் இங்க பொருளு குறையும் ஆனா அத விட்டு
ஆமா ஆமா வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துரும்
ஆமா வேற ஏதாவ்து ட்ரை போணப்ப அ டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லைங்களா கேக் இல்ல அந்த குக் கீ செய்யறதுக்கெல்லாம் இருக்கும் எசன்ஸ் இருக்கும் ரோஸ் எசன்ஸு வென்னிலா எசன்ஸ் இருக்குமா சோ அத எடுத்துட்டு ஒரு மாசொ அத எடுத்துட்டு போனா ச்ச இதெல்லாம் எடுத்துட்டு போனா பேக் சோ எடுத்துட்டு போ மறந்துட்டு இது இருந்தா தா நல்லா உப்பி வரும் சொ இந்தா கிங் சோட எடுக்கலாம் தூக்கு அவ்ளோதான் இது எடுத்துட்டு வந்துருவேன் இப்டிதான் ஏதாவ்து ஒரு வேலைக்கு போவ பண்ணுவேன் அப்புறம் வேற ஏதாவ்து யோசிபன் இப்ப ஏதாது ஏதாவ்து மிஸ் பன்ட்டா அப்டின்ன சாஸ் எல்லா விட்டு வந்துட்டேன் சாஸ் எடுத்துட்டு போனா ஒரு நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்லாம் அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாரி போறப்ப எல்லாம் புதுசா ஒரு பொருள் வேணான்னு சொல்லி ஒதுக்குனாலும் இன்னொரு எடத்துல அந்த பொருள் தூக்குற மாரிதான் வருது ஸ்நாக்ஸ் எல்லா வந்து தம்பிக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாங்க எதுவுமே கடைல வாங்கமாட்டோம் என்னால ஹைஜீனிக்கா தா வாங்குவ ஏன்னா அவனுக்கு எது சேராது போயிற கூடான்னு ஸ்ன்ஸ் வந்து எப்ப டேட்ஸ் எக்ஸ்பேரி டேட் எல்லாமே பாத்து ஹைஜினிக்காக் அது எல்லாம் வந்து அவுங்க அப்பா தா வாங்கிட்டு வருவாப்பல அதுல வந்து நா போகமாட்டேன் ஏதாவது ஒரு கல்லமுட்டாய் இந்த மாரி சாப்பணும்னா அது மட்டும் தா நா வாங்குவேன் மீதி எல்லாமே அவரே ஃப்ரெ்ஷா ரெடி பண்ற எடத்துல தம்பிக்கு மட்டு ஹைஜீனிக்கா பாத்து வாங்கி கொடுத்துருவாப்புல மத்தபடி மளிக சாமா மட்டுமே தா நான் மட்டுமேதா இப்டி பண்ணுவன் ஏதாவ்து ஒரு பொருள் எடுக்ற எடத்துல ரெண்டு பொருள் எடுக் கிட்டதட்ட அத அவர் பாத்துட்டு நீ ஏதோ புதுசு புதுசா ட்ரை பண்ற பெயர்ல என்ன போட்டு நீ மா ரொம்ப மண்டை உரு ட்ற நாங்க எப்டி சாப்ட போறோ தெர்ல அப்டியின்பாப்புல அவரு நீங்ளா எப்டி
என்ன இங்க வீட்ல வந்து நெறைய பேர் இருக்காங்க அதனால வந்து எல்லாமே அ முக்காவாசி பாத்தீங்கன்னா அவங்களே எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் ஏதாவது வேணு இப்ப எனக்கு ஏதாது செய்யணு தேவப்படுது அப்டிங்கறவங்கதா அந்த மாரி தா போய் வாங்குற மாரி தா இருக்கு ஆனா நா வந்து சும்மா போயி இப்ப பாப்போல்ல வேடிக்க பாப்போல்ல போய் சுத்தி பாக்கலா அப்டின் சொல்லி போற மாரிதா நறைய போயிருக்க அப்டி போம் போது வந்து இப்ப ரிலையன்ஸ் மால அந்த மாரில்லா அப்டிதா போவு அங்க போனா சுத்தி பாரத்துட்டு அந்த மார்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட் அங்கயு இருக்கு இல்லையா அங்க போய்ட்டு அப்புறோ எதாது பாப்ப சுத்தி பாத்துட்டு அங்க பிஸ்கெட் எது நல்லாருக் கு தம்பிக் குடுத்து பாக்கலா இது நல்லா இருக்கு அப்டின் சொல்ட்டு ஒண்ணு ரெண்டு அப்டியே வாங்கிட்டு வரத்தா ஒவ்வொன்னா அவ சாப்டவே மாட்டா க்ரீம் பிஸ்கெட்ல்லா பாத்து நா வாங்கிட்டு வருவ க்ரீம் அம்மா பிஸ்கெட்ட மட்டு சாப்பட்டு கிரீம்ம அப்டியே போட்ருவா அத சாப்டவே மாட்டா
சேரி
அடுத்த அப்புறோ எல்லா இந்த மாரி அப்ப அங்கல்லா அங்க போய் வெளையாடுற பொருளு அந்த மாரி வேணா பாப்ப நானு இப்பல்லா மின்னெல்லா அந்த மாரி சாப்பிடுற பொருளா பாத்துட்டு இருந்த இப்ப இவனு வந்ததுலந்து இது தம்பிக்கு இது வெளாண்டா நல்லா இருக்கு இது பாக்கலா இந்த பால் வச்சி இவ வெளாண்டா நல்லா இருக்கு அப்டின் சொல்லி பொம்ம சைடுதா நறையா போயிறது அங்க போயி உனக்கு புடிச்சது இது வெளையாண்டா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி பாக்குறத்தா நெறையா இருக்கு
ஆமா ஆமா தோழி நீங்க வேனா சொல்றது கரெட்டு தா மால் போய்ட்டுன் வச்சுக்கோங்கள நமக்கு அங்க போய்ட்டா எல்லா பொருளுமே இருக்கு இப்ப ஓ எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே இந்த மால்ல இருக்கு நம்ம அக்சசரிஸ்ல இருந்து அ காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே அதுல இருக்கு கிராசரிஸ் மொத கொண்டு இருக்கு அப்ப நம்ம வந்து போலா தம்பிக் ஏதாது பஸ்ட் நம்ம கண்ணு லுக்காயி என்ன தெரிமா வச்சிருப்பாங்க போனா ஏதா கொழந்தைகளுக்கு அட்ரக்ட் பன்ற மா தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏதா ஒன்னு வச்சிருப்பானுங்க அப்ப அந்த கொழந்தைகளுக்கு தா போயி நம்ம டக்குன்னு பாக்குற மாருக்கு அது ஏதா பொம்ம அவனுக்கு என் நம்மகிட்ட இருக்கிற பொருல விட்ருவோ என்ன இல்ல அவ எப்டி வச்சி விளையாடுவா புதுசா என்ன பொருள் வாங்கலா அந்த மாரிதா யோசிப்போ இல்லின்னா ஷர்ட்டு மால்ல டிஃப்ரண்ட் ஸ்டைல்ல ஷர்ட் இருந்தா பேண்ட் இருந்தா தம்பிக்கு இப்டி எடுத்தா நல்லா இருக்கும் சோ அந்த மாரி கேளா இருந்தா கேர்ள் ட்ரெஸ்சு பா பாயா இருந்தா பாய் ட்ரெஸ்சு சோ அவங்களுக்கு என்ன சூ ஃப்ரூட் சூட் ஆவு அவிய்ங்களுக்கு அந்த மாரி என்ன மாரி அக்சசரிஸ்ல்லா போடலா ஏதாது தோடு போடுறது செயின் போடுற அந்த மாரி ஏதா போட்லாமா நல்லா இருக்குமா அது மாரி ஒருத்தங்க தெரிமா அந்த க்ராப் வெட்டிருப்பாங்க கொழந்தைங்களுக்கு அந்த தலைக்கு வைக்கிது மேல க்ளிப் அழகா வாங்குவாங்க பூ போச்சு மாதி அழகாழகா டிஃப் டிஃப்ரன் டிஃரெண்டா வாங்குவாங்க அந்த மாரில்லா டிஃப்ரெண்டா யோசிச் சா ட்ரெஸுக்கேத்த மாரி வாங்கறது ஷூஸ் இல்லன்னா ட்ரெஸ்சுக்கேத்த மாரி ஒரு சில ஷூஸ் வாங்குவாங்க கொழந்தைங்களுக்கு ஆ அதெல்லா பாப்போ நம்ப இல்லைன்னா ஒரு சில என்ன பண்ணுவோனா அங்க மால்லயே வந்து பாத்தீங்னா கொழந்தைங்க ஓட்டிட்டு போற மாரி காரோ பைக்கோ இப்ப எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் வந்துச்சு இல்லையா அந்த மாரிலா நெறைய வச்சிருப் பாங்க சோ அதுல ஏதா ஒன்னு நம்ம வாங்கலாமா அப்பிடின் தா தோணு அதா கொழந்தைங்க நாம்ப ஏதோ ஒண்ணு வாங்கணுன் நெனக் ச்சா கூட கொழந்தைங்க ஒரு பொருள் பாத்திருச்சின்னா அத வேணுன்னா அந்த எடத்தே புடிவாதோ புடிச்சுட்டு அழுவு எ பையன்ல்லா கீழயே உழுந்துட்டு அழுவா எனக்கு வாங்கி தரல வரமாட் ங்கள மாரி அவனுக்கு என்ன கேக்காரோனா அத வாங்கி குடுத்தாதா கம்முனு வருவா இல்லீனா அங்கேயே உட்காந்துப்பா செ ட்டில் ஆயிருவா அதனால நா மேக்சிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் சோட்டல எங்கயு கூட்டு போக மாட்ற வெளியில எங்கயாவுது கோயில் பங்கஷன்னா எங்காயவுது சைடுல கட போட்ருப்பாங்க இல்லையா நம் போறனுச்சிக் அவ அது பொருள பாத்துட்டானா சொல்ல தெரியா பொருள் நேமு இது அது அதுமா அது வாங்கி தரலீனா வரவே மாட்டா எறங்கிக்குவா அது அது அது அப்டின்னு அப்டியே நிப்பா அந்த பொருள் வாங்கி தர வரைக்கு அவுங்க அப்பா வாங் கி குடுத்த அது சீக்கிரோ உடைஞ்சு போயிருண்டா வேற பொருள் நம்ம நல்லதா வாங்கிக்கலானா கேக்க மாட்டா அத வாங்கி குடுத்தா தா அந்த எடத்த வுட்டு நெவுருவா அந்த எடத்து வுட்டு கூட எந்திரிக்க மாட்டா அப்றோ வாங்கி குடுத்து நாங்க கூட்டிட்டு வருவோ
ஆ இன்னங் இந்த கொழந்தைக்கு இன்னு எது தெரில எதுவு வெளியல்லா இது வா இது பொம்ம இது வெளையாட பொருளு அப்டின்னா இவனுக்கு இன்னு எது தெரியில ம் தெரியும்போது தா இருக்கு நாங்களு அந்த மாரிதா பண்ணுனு நெனைக்கிற
ம் சின்னதா இருக்க வரிக்குமே ஆமா சின்னதா இருக்க வரிக்குமே நமக்கு எதுமே தெரியாது எதுமே அதிகமா நம்மள வந்து பிரஷர் பண்ண மாட்டாங்க பெருசாக ஆரம்பச்சிட்டாங்க வெவரோ தெரிய ஆரம்பிச்சா ஒரு குழந்தை வச்சிருந்து பாத்தட்டு இன்னொரு கொழந்த கேக்கு ஒன்னு இன்னொன்னு அவனுக்கு ஒரு பொருள் புடிச்சி ன்னா அது வேணுனா வேணு வாங்கி தந்தே ஆவுணு அந்த மாதிரி ராடி பண்ண ஆரம்பச்சிருவாங்க
ப்பா நாங்கெல்லா வெளியில கூட்டிட்டு போனாவே
நிக்கிறதுனே தெரியாது
ஆம்மா வெளில கூட்டிட்டு போனே நா யோசிப்ப ஆகா இவ கண்ணு முன்னாடி இந்த கலர் கலரா தெரியவே கூடாதுன்னு யோசிப்பே அது வந்து வாங்கிட்டு வந்து பிரச்சனை இல்ல அவன் அன்னைக்கி கோயில் பெஃபஸ்டிவலுக்கு போயிருந்தோ அப்றோ ஒரு பொம்ம அந்த டெலிபோன் வருங்கள பாட்டு பாடு தெரியுங்ளா பொம்ம ஃபோனு
ஆமா
சொன்னே கேக்கல அது டிஃப்ரெண்டா இருக்கு வேணுன்னு ராவிடி பண்ணி கேட்டானு அவுங்க தாத்தா வாங்குடுத்தாங்க வாங்கி வீட்டுக்கு வரறதுக்குள்ளே பட்டன்ஸ்யெல்லா புட்டு போட்டுட்டா வாயில கடிச்சு கடிச்சு துப்பிட்டா
ட்டு
போயிருச்சு ஃபோன் வீட்டுக்கு வரறதுக்குள்லையே
இவனே இப்ப பொம்மைல்லா வெளாட்டுவான்னா அது புடிச்சி புடிச்சி இலுக்குறான்னா வாயில புடிச்சு இப்டி கடிக்கிறா நம்ம வாங்கு போது அது நல்லா அப்டியே எடுத்துட்டு வரு வர வண்டியில வர வழில கூட பல்லு புடிச்சு இலுதுட்டு அப்டி காத்து போயிருச்சு அவ்ளோதா அது நூறுவா இல்ல எண்பது ரூவானு நெனைக்கிற அது வாங்கி போட்டு வாங்கிட்டு வந்து புடிச்சி இழுத்தா காத்து போயிடுச்சு அவ்ளோதா அது இனிமேட் அது ஒன்னுமே பண்ண முடியாது குப்பைல தா அது போடணு இவுங்க கேக்குறது பெருசுல்ல அது பத்திரமா வச்சீருக்கவு மாட்டீங்கீறாங்கன்னா நம்ம புடிங்கு புடிங்கு வச்சாலு எனக்கு எதுமே தரமாட்டேங்குறாங்க மாதிரி பாக்கறாங்க
ஆமா ஆமா ஆமா தோழி நீங்க சொல்றது கரெக்ட் தா சரிங்க தோழி
வேற அங்க வெளயாடுறதுக்குல்லா கூடிட்டு போவீங்ளா
ம் கூட்டிட்டு போவோ ஆ கூட்டிட்டு போவோ தோழி ரொம்ப பெருசாலா வெளையாட மாட்டா அவுனுக்கு ஏஜு பத்தாது கம்மியா இருக்றனால அவுனுக் பக்கத்துல கேர்ஃபுல்லா பாத்துக்குணுனு பெருசா இவ கூட்டிட் போய் அந்த அளவு வெளயாடா மாட்டா வீட்டுக்குள்ளே தா வெளாடுவா வெளியில வெளாடுவா அவ்ள தா
சேரி நாங்க அந்த மாரி ஒன் மாளுக்கெல்லா கூட்டு போனா இந்த கொழந்தைங்க வெளாறதுக்கெல்லா அந்த இதுலா பொம்மைலா வச்சி அதுல இப்ப கார் மாரி இருக்கு அப்றோ அந்த ட்ரெயின் மாரி போறது சின்ன சின்னதா கொழந்தைங்களுக்குலா வச்சிர்க்காங்க அந்த மால்ல அங்கதா அதிகமா அவன கூட்டிட் போறது அங்க கூட்டு போய் ஒரு ஒரு மணி நேர வெளயாட வச்சி கூட்டிட்டு வந்தோம்னா ஆ இப்ப இப்பதானே நடக்க ஆரம்பிச்சிருக்கானா அதனால கூட்டிட் போய் வெளயாட வெச்சுட்டு கொஞ்ச நேர நம்ளு அது என்ஜாய் பண்ட்டு வந்துருவோ இப்ப கொஞ்ச நாளா அது மட்டுதா இப்ப வாரத்துல ஒரு நாளு தா நாங்க வெளிய போறமா அதனால அப்ப போம் போது அவன மட்டு ஒரு மணி நேர வெளையாட வெச்சி நாங்க கூட்டிட்டு வந்துருவோ
சரிங்க தோழி
சேரிங் தோழி நம்ம அடுத்த முறை பேசுளாங்களா
ஆ ஓகே தோழி நன்றி தோழி